ஹலோ
ஹலோ இப்ப நா பேசுது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க ஹலோ
ஆ சொல்லுங்க்கா நலமாக்கா
ம் நலம் நீங்க
ஆ நல்லா இருக்கேக்கா
என்ன பண்ணிட்டுருக்கீங்க
அக்கா நானா இப்பதான்கா சாப்ட்டு சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேக்கா
கிங் பர்சனா இல்ல
ஆமாக்கா நா ஒர்க்
ஸ்டுடென்ட் ம்
ஒகே இல்லக்கா அன் மேரிட் தாங்க்கா நீங்க
ஆ நா மேரிட்
ம் ஓகேக்கா
ஃபுட்டெல்லா நீங்களே சமைக்கணுமா
ஆமாக்கா ஃபுட்டெல்லா நா சமைக்க வேணாக்கா அம்மா இருப்பாங்க அம்மா சமச்சிருப்பாங்க நா சாப்ட்டு வேலைக்கு போய்ட்டு வன்ட்டு அப்புறோ ஜிம்முக்கு போய்ட்டு
ம்
அப்டியே வந்து சாப்ட்டு ரெஸ்ட் எடுப்பங்க்கா டெய்லி இப்டியேதா போவு உங்களுக்கு எப்டிக்கா
ஆ எனக்கு வன்ட்டு எனக்கு ஃபேம்லி இருக்கு இதுக்கு முன்னாடி வன்ட்டு நா ஆக்சுவலா ஒரு நர்ஸ்சு
நர்ஸ்சுங்களாக்கா
ம் இப்ப வன்ட்டு பசங்க இருக்காங்க அப்டின் குட்டி பசங்க இருக்காங்கன்ட்டு போல அவுங்க கொஞ்சோ ஒர்க்குக்கு போல
ம் சரிங்க்கா உங்க அன்றாட வாழ்க்கை வந்து இப்டியே போகுதாக்கா உங்க டெய்லி வீட்ட பாத்து கொழந்தைகள பாத்துட்டு சாப்பாடு சமச்சிகிட்டு உங்களுக்கு செலவீடு நேரம் இருக்காக்கா பசங்களோட ஹலோ அக்கா நான் பேசற உங்களுக்கு கேக்குதா